ஹலோ வணக்கம்
ம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்ப்பா
ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சமையல் ஸ்
என்ன சமயல் இன்னைக்கி
இன்னைக்கு வந்து பெங்களூர் கத்திரிக்கா கூட்டு தக்காளி பழ ரசோ கொடமொளகா பொறியல் தயிர்
சரி சரிங்க
நீங்க எல்லா நான் வெஜ்ஜு செய்யற மாரி நாங்க வெஜ்ஜு வீட்ல இருக்கரச்சதா நாங்க வித விதமா சாப்புட முடியு ஏன்னா எல்லா காலயில போனா நைட்டு பதினொன்றரை மணிக்கு வராங்க
ம் ம்
அதனால எப்பவுமே ஒரு காரம் போட்டு பொரியல் ஒண்ணு தேங்கா போட்டு பொரியல் ஒண்ணு பண்ணிட்டு ஒரு சாம்பார் பண்ணிடுவே இன்னைக்கு வந்து கூட்டு பண்ணிட்டதுனால பொரியல் ரசொ
ஓ செரி செரிங்க ஓ செரிங்க ஆக் சுல்லா நீங்க நைட்டு வரனாலதா நா நான்வெஜ் சமச்சிட்டு கிச்சன வந்து கிளீன் பண்ணி டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கே அதேப்புல வந்து எல்லா முடிஷ்ட்டே சமயல் முடு ஷ்டே நான்வஜ்ஜிதா அதனால எல்லா போட்டு க்ளீன் பண்ணி ஃபுல்லா எடுத்து டு இல்ல இல்லங்க எப்புடியு டூ இன் ஒன் தா மழ வரனால எப் ப்புடி இருந்தாலு க்ளீன் பண்றத்தா செரி அத்னால அந்த வாச வந்து ஒரு சிலருக்கு புடிக்கு ஒரு சிலருக் புடிக்காது அதனால எல்லாமே எடுத்து தூக்கி போட்டு கவர் குப்ப கவர் பண்ணி எடுத்து வெளில போட்டச்
சேரி
ஆ அதே டூ ஹவர்ஸ் ஆய்ருச்சு அதுக்கு மேல என்னால முடியல அதனால கழுத்து வளிக்கிதுன்ட்டு வந்து அப்டே படுத்துட்டே நானு
சேரிப்பா
காயட்டு அப்புற்ந்தா உள்ள போயி மளிய சமா நல்லா முக்காவாசி அடிக்கிட்ட கொஞ்ச அடுக்கணு செரி காயலேன்னா கால் வெச்சா திரும்ப எல்லா அழுக்காகு
காய்கறில்லா அங்க பக்கத்துலே கடைக்குமா உங்ளுக்கு
இல்லைங்க காய்கறி வந்து நா அந்த ஒரு ஹோல்சேல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சொன்னேன்ங்ளா நா மளி சமன்ன வாங்க போவேன்னு அதுக்கு ஆப்போசிட்லயே பக்கத்துக்கட வேறவுங்ளுது அங்க வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரீட்டெல் ரேட் இருக்காது ஹோல்சேல் ரேட்டு இருக்காது மீடியம்மா இருக்கு ஆனா கம் வா கம்மியா இருக்கு
சேர் சரி
அதனால அங்க போய் வீக்லி ஒன்ஸு ஒன் வீக்குக்கு தேவயான காய்கறிகள் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க
சீசனபுள் பழம்ல்லா கடைக்குமா
ம்
பரவால்ல ம்
அந்த மாதுரி நம்ம ரெகுலரா வாங்குற ஒரு ஷாப்ஸ்ன்னு இருக்குங்க
சேரி சரி சரி
அத அதனால கோயிலுக்கு வாங்குறனால நம்ம இப்ப ஒரு கட ரெண்டு கட பழகிட்டம்னா அது தொறந்து அங்கதா மேக்சிமம் வாங்கிக்குவோ ஒரு ரெண்டு ஒண் கட பழகி வெச்சிக்வோ
ம் ஹு
அ அவுங்க வந்துட்டு அ மளிக சாமான்னா ஓரளவுக்கு ஹோல்சேல் ரேட்ல கெடைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லா நமக்கு நார்மல் ரேட்டு தா இப்ப நகாப்பழம்னா டூ ஹண்ரட்டு இங்க எல்லா
ஆ இங்க கிலோ என்பதுருபா
ஆ இங்க கலேட்
அர கிலோ எடுத்தா அம்பது ருபா ஒரு கிலோ எடுத்தா எண்பது ருவா அப்டி கூவுவானுங்க
உ இங்க ஃப்ரூட்ஸ் எல்லா கொஞ்சோ காஸ்ட்லியா தா இருக்குங்க ஆப்பிள் மாதுளம் பழம் எல்லாமே அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரடு
இது மா ஊட்டி எல்லாமே பக்கத்
எல்லாம் பக்கோ இந்த இத விட என்னன்னா தென்மரத்துக்கு பேரு போன ஊரு நம்மளது ஆனா இங்க எளநீ ஐம்பது ரூபாய்க்கு விக்கிறாங்க எளநீ
ஏ தெரிமா எல்லா எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணி அவுங்க காசு ருஜி கண்டுட்டாங்க
அது இருக்கறதுலேயே சின்ன இளநீ என்ன ஹேர் கட் பண்ணும் போது அங்க முன்னாடி ஒரு இளநீ கட இருக்கு பாக்ற தேங்கா சைஸ் தா இருக்கு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிப்டி ருபீஸ்ன் போட்டிருக்காங்க
ம் இப்டி வித்தா என்ன வாங்கி சாப்ட
அ அதுதா அதனால ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தோட்டத்துல இருந்து நெறைய எளநீ ஒரு வண்டில கொண்னு வந்து ஒரு எடத் த்துல நிறுத்திருவாங்க
ஓகே
அவுங்க வந்து பாத்தீங்னா ஒரளவுக்கு டூவென்டி தேர்ட்டி அப்டி அதாது ஒன் ஹவர் டூ ஹவர் தா அந்த வண்டி நிக்கோ
அதுகுள்ள நாம்ம
அ அதுகுள்ள நம்ம போயி வாங்கிக்கணு கீர எல்லா அப்டிதாங்க
ஆ
ஆ டு்வெண்ட்டி ஃபை ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஒரு கட்டு ஒரு தோட்டத்துலந்து கொண்னு வந்து ஒரு வண்டில ஒரு அம்பது கட்டு நூறு கட்டு வெச்சிருப்பாங்க
ஓகே
அங்கேயு அகத்தி பூ வாழத்தண்டு கீர அது மட் மட்டோ தா இருக்கோ அந்த ஷாப்ல அந்த வண்டில வேற காயி வெஜி டேபிள்ஸ்லா இருக்காது
ஓகே
சோ அங்க வந்து இது இது பண்ணிக்கணோ
ம் ம்
நான்வெஜ் எல்லா வேள கேக்கவே வேண்டா அது அதுக்கு மேல இருக்கோ சிலது இன் அண்ட் ரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு மத்ததெல்லா உங்களுக் கு நைன் ஹண்டரட் தௌசண்
ஆ
அப்டியெல்லா போயிரோ
ஓ
அதனால அது மேக்சிமம் எப்பாது ம் கால்ல சாப்டங்க அத்தா
ஜல்
உங்க பேரன் வந்து மேகி செஞ்சி குடுத்தாங்க
ஆ ஆ
இப்போ மதியோ சாப்பாடு கொழம்பு அவுங்க அப்பா ஊருக்கு போயிட்டனாலா சாதம் கொழம்பு மட்டும் வெச்சோ
ம்
அப்றோ கொஞ்சோ பொரியலுக்கு பதுலா வருவல் செஞ்சி வெச்ச தம்பி இப்பதா மேகி சாப்ட்டு ஏதோ காஃபி கேட்டான் சொல்லிட்டு காஃபி வெச்சி குடுத்த
ம்
நா மதியோ சாப்பல்ல சைரி அதெல்லா முடிஷ்டா கட்டுவோ கிளாக்ஸ்ஸா கட்டில்லா அப்டி
ஓக்கே ஓக்கே ம் நானுமே இனிமேதா டிரெஸ்ல்லா எடுத்து வக்கணுமா
ம்
அஹ் வெளில சாக்கட அடைச்சிருக்கு போய் ஆள கூப்ட்டுட்டு வந்திருக்கே இன்னு வரல அது வேற போய் பாக்கனோ ஓடி போய்டுவாங்க வரமாட்டாங்க ஏற்கனவே ஆயிர த்தை நூறு ரூவா கேட்டாங்க ஆயிரத்தி எரநூறு குடுக்குறோன்னோ ஆயர்ருவா குடுத்தே நாளைக்கு வந்து எரநூறு வாய்ங் க்கோ சொன்னே வேல முடிசுட்டு போய் பத்து நாள் ஆறது அந்த எரநூறு வாங்க மாட்டோ ஐநூறு தா வாங்குவோன்னு மல்லு அடிக்கிறாங்க
ஓ இத்த கிளீன் பண்றக்
இது இல்ல இது இல்ல இது இல்ல மூணு சாம்பர் கிளீன் பண்ணி குடுத்தாங்க அடப்பாயி ம மழ மழ பேஞ்சா எப்டி தண்ணி ஓடுமோ வெளில அது மாரி ஓடி முன் போ முன் வீட் ல ஒரு அஞ்சு குடுத்தனோ அவுங்களோட து இந்ததா தொட்டிலா தா வந்து விழுதா
ஓ
ஹவுஸ் ஓனரு கிட்ட சொன்னா ய்யோ நாளே எடுத்துருவேங்க அப்டின்னாரு தெரியாம போச்சு சார் ஏனா இவுங்களை கூப்ருக்கவே மாட்டே உங்களுக்கே ஃபோன் அடிச்சிருப்பேனே
இவுங்கனா இவுங்களே வந்து செஞ்சிருவாங்களா
ஆமா இவுங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்மா
செரிங்க
இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு எடோ இருக்கு அது வந்து ஒரு மூணு ஸ்டாப் தள்ளி போயி வீட்டு அட்ரஸ் எல்லா போட்டு ஃபோன் நம்பர் போட்டு என்ன ப்ராப்ளம் எழுதி வச்சா இந்த ரூட்டுக்கு இருக்காங்கன்னா அன்னைக்கி அனுப்புவாங்க இல்லன்னா ஃபோன் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இன்னைக்கி அந்த ரூட்டுக்கு ஆள் இல்லங்க அதனால நாளைக்கு வருவாங்க அப்டின்னு சொல்லிடுவாங்க அவுங்க அவுங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல சம்பளோ ர் இருக்கு ஆனாலு நாம வந் து சாக்கடைய கிளீன் பண்றாங்கல்லம்மா அதனால நாம வந்து ஒரு அமௌண்ட் டு பேசி குடுப்போ அது வந்து எத்தன குடுத்தனமோ டிவைட் பண்ணிப்போ அது என்ன ஆகுனு தெரில தம்பி வந்து சொல்லிட்டாரு ஹவுஸ் ஓனர் கிட்ட ஆயிரத்தி ஐநூறு அ ரெண்டாயிரத்தி ஐநூறு கேட்டாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு பேசினாங்க
ம் இது நீங்க பே பண்ணுவீங்களா இல்லா ஹவுஸ் ஓனர் பே பண்ணுவாங்களா நம்மதா பே பண்ணணு ஆ
அப்பறோ அவர்கிட்ட வாங்கணு நல்லா தனம்மா தெரியலப்பா இதா ஃபஸ்ட்டு டைமு இங்க வந்து அடிக்கடி இது மாரி ஆகுமா நா அதா சொன்னே பக்
எங்க பொள்ளாச்சில ல்லா என்னன்னா நீங்க எல்லா பண்ணிக்கிறீங்க ஓயாம ஃபோன் அடிப்பாங்க ஹவுஸ் ஓனர் தா பண்ணி தரணு வாங்குற வாடகை அந்த வீட்டுக்கு ரிப்பேர் பண்றதுக்
அதாவ்து இவர் வந்து மெய்டனன்ஸ் கேக்கலமா இப்ப மெயின்ட்டனன்ஸ் கேட்டு நாங்க மாசோ ஐநூறு ரூபா மெய் ட்டனன்ஸ் குடுத்துந்தோனு வச்சுக்கோ வாடகையோட நாங்களு ஓயாம ஃபோன் அடிப்போ என்ன சார் எப்போ சார் வரீங்க
பசங்கலா எதுவும் எந்த சார்ஜும் இல்லிங் க வாடக மட்டுதா ஆனா எங்க ஊரு சைடு வந்து டெனன்ட் தா அவ்ளோ அதிகார பண்ணுவாங்க
அத சொல்லு
ஹவுஸ் ஓனார்ஸ் தா இருக்குறதுலயே பாவ ஏண்டா வீடு கட் எப்டி வாடகைக்கு விட்டாங்கன்னு எங்க அம்மா அப்பால்லா நொந்து போயிருக்காங்க
அது ஒவ்வத்தருக்கு தாமா அப்டி அமையறது ஒவ்வருத்தருக்கு நல்ல இ ஹவுஸ் ஹவுஸ் ஓனர் வந்து ஏறி மெதிக்கிறாங்க தெரிமா இஷ்டமானா இருங்க இல்லன்னா களம்புங்க
நல்ல டெனன்ட்க்கு நல்ல ஹவுஸ் ஓனர் அமயறது இல்ல நல்ல ஹவுஸ் ஓனர்ஸ் க்கு நல்ல டெனன்ட் அ அமையறது இல்ல ஒரு டைம் என் ஆமாங்க ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கிருந்தாங்க அப்பல்லா போன் பேசிட் அப்டி இல்ல
ம்
அதுனால எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா அவரோட நேம்லயே பி எஸ் என் எல் கனெக்ஷன் வீட்டில லண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு
ஓகே
அப்ப அவரோட நேம்லயே மேல போர்ஷன்ல குடியிருந்தாங்க அ எழுதி கொடுத்து கனெக்ஷனு எடுத்து கொடுத்தாச்சுங்க அதுக்கப்பற பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாச ஆச்சு மூணு மாச ஆச்சு ஒரு ஆறு மாச ஆ ச்சு வக்கீல் நோட்டீஸ் வருது அப்பா பேருக்கு
ஐயோ
என்னன்னு பார்த்தா இவங்க தாறு மாறா போன் பேசி பேசி பேசி பேசி பில்லு கட்டல ஃபோன்ன வந்து பிசிய ஃபோன் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இது என்னாச்சு அப்பா பேருல்ல கனக்ஷன் எடுத்தனால அப் அப்பாக்கு நோட்டீஸ் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஏதுன்னு அதுக்கப்பற லாயர எல்லா வச்சு கூப் கூப்ட்டு கேட்டு பண்ணுனா அவுனுங்க அவங்க பாத்தீங்க எஸ்டிடி என்னன்னமோ கால்ஸ் பேசி எதுமே இது பண்ல அதுக்கப்பற புடிச்சு மிரட்டி அந்த அட்வான்ஸ் வாங்கி இருப்பாங்க இல்லங்க
ஆமா
அந்த அமௌண்ட்ல பே பண்ணிட்டு வீட்ட கா காலி பண்ணுங்க அவங்களுக்கு நல்லது பண்ணி குடுத்து தா வந்துட்டு இ இப்டிதா மிஸ்யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்ல பே பண்ணி அ எல்லா இது பண்ணிட்டு வீட்ட பூட்டிட்டு ஓடிட்டாங்க
அடப்பாவிகளா
இத கிளியர் பண்ணலன்னா எங்க அப்பா வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகன்னு வந்திருக்கு து நோட்டீஸ்
ஏ எப்டி எல்லா அம்பு வருங்கறது வந்து நாங்க அனுபவத்துல்ல பாத்து பாத்து வெறுத்தே போயிருச்சுங்க
அதா அதா
அதா அம்மா சாமி அந்த டெனன்ஸ ஹேண்டில் பண்றது உண்மையாவே ஒரு பெரிய போராட்டமாதா இருந்துச்சு அது வேற வேற ஒரு ஊர்ல இருந்து வேலைக்கு அப்டி வந்து இங்க இறங்குறாங்க ங்ளா அப் இப்ப ஸ்டூடண்ட்ஸு வேற வேற ஊர்ல இருந்து வந்துதா காலேஜஸ்கு படிக்க வருவாங்க சோ அவங்களுடைய நேச்சர் எப்டின்னே நமக்கு தெரியாது
அதா அதா அதா
ஆ அப்
அதாம்மா குடுத்தணு விடும்போதே அவங்கெல்லா எப்டி என்ன எந்த ஊருக்காரங்க
இல்ல நம்ம ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே வாங்குவோங்க வரும்போது பாத்தா அவ்ளோ ப ஒரிஜினல்தா பவ்யமா வருவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புற அவங்க ரியல் ஃபேஸ் பாக்கம்போது பயங்கர டெரரா இருக்கு
அதா
முக்காவாசி திடீர்னு எல்லா பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லா வந்து அவங்க ஃபாதர் வந்து கொஞ்ச இந்த அடிதடி அந்த மாதிரி அ லைன்ஸ்ல இருப்பாங்க
ஆ
அந்த மாதிரி எல்லா ஆகு அதனால இப்ப ஆக்சுவலா அங்க ரெண்டு போர்ஷன் இங்க ஒரு போர்ஷன் காலிதா எதுமே ரிஸ்க் எடத்து ந எதுமே நாங்க பண்ணல விட்டுட்டோ நம்பர் போட்டு மாட்டி இருக் கு நல்லவங்களா வரப்ப வர்ட்டு அப்டி சொல்லிட்டு நாங்ளு பெருசா எஃபர்ட் எடுக்ல நா போன மன்த்துதா நா என்ன யோச்சேன்னா இங்க பக்கத்துல இருந்த தெரிஞ்ச அண்ணாங்க கிட்ட இந்த டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்டி ரென்ட்க்கு விடுவாங்கல்லாங்க
ஆமா
அதாது நல்லா தெரிஞ்சவங்க இப்ப எங்க பக்கத்லயே ஒரு ஹோம் இருக்குன்னா ஆ தங்றது இப்ப இவங்க வந்து ஏதாவது ஒரு பங்க்ஷனே நடத்துனாங்கன்னு வைங்ளே இப்ப ஹோம்ல்லலா நெறைய பங்க்ஷன்ஸ் நடக்கு அந்த மாதிரி சின்ன சின் ஏன்னா அப் டின்னா அவங்க இங்க லோக்கல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க தானங்க புக் பண்ணுவாங்க அப்ப நமக்கு எப் எப்டி இருந்தாலு அவங்கள பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைனாலு அக்கம் பக்கத்துல இருக்கறவங்களுக்காவ அவங்க நேச்சர் தெரியுல்ல அப்ப ஒரு நாள் ரெண்